ஆமா
இன்னா சொல்லிட்டுருந்தீங்க இல்லீங் அதாவுது இப்போ ஒரு நம்ம பேட் சைடு் எடுக்கறோன்னோ அவ வந்து பேடா மாற்றா அதாவது அவ கெட்டவனா மாற்றானா அவனுக்கு ஆல்ரெடி ஒரு போஷன்னுருக் டில்ல
ஓ ஷார்ட் ஃபிலிமோ இல்ல அது ஃபிலிம் நேம் என்ன
நைஃப்
நாய்ஸ்
நைஃப் நைஃப் நைஸ் இல்ல
ஃப்பா நா நைசுன் நெனச்
ஓகே ஓகே ஓகே நைஃப் அ கத்தி கத்தி தா நம்ம கதியே அதேதா என்னான்னா இப்ப அவ கெட்டவனா மாற்றான்னா அவ வந்து கெட்டவனா மாற்றதுக்கு அதுக்கு தகுதி இருக்கு
செரி
அந்த மேரி ஒரு கத இப்ப அவ நல்லவனா மாற்றானா அவ நல்லவனா அவ்ளோ ஒரு பெர்சா என்னன்னா இப்போ ஒருத்த கத்தி எடுத்தானா மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ணுவா நீங்களே சொல்லுங்க லாஜிக்கா
இந்த ஒரு படத்துல ஏதோ சொல்லுவாங்கள கத் தி எடுத்தவ கத்தியாலதா சாவு அப்டிம்பாங்களே அத்தான
ஆ ஹா அந்த மேரி கெடையாது
கத்தி எடுத்தா ஒருத்த காய்கறி கட் பண்ணுவா
ஆ புஷ்டிங்க பாத்தீங்களா அலகா அத்தா ஒருத்த வந்து செஃப் ஃபு அதுதா ஒருத்த செஃப்ஃபு என்னது அ இன்னோர்த்த ரவுடி
விட்டு விட்டு கேக்குது
வுன்னோர்த்த ரவுடி
நீ ஏதோ ஒரு படத்த பாத்து காப்பி அடிச்சு சொல்றியோனு எனக்கு தோணுது
அப்டிதா தோந்தா உங்களுக்கு எனக்கு ஸ்டார்டிங்ல அப்டிதான் தோனுச்சி இல்ல இல்ல இல்லல்ல அப்டி இல்ல இது வந்து நா யோச்சே பட் ரோட்டினா இருக்கற மாரி ஒரு ஃபீல் அச்சுது எனக்கு லைட்டா பெரிஸ்டா பர்ஸ்ட் ஷார்ட்பிலிம் தா சின்தா எடுப்போ அப்றமா பாத்துக்கலா ஹலோ ஆஹ் நா எப்ப எடுக்கறேன நான் எப்ப எடுக்கர்து கேமரா வோணு எல்லா வேணும்
உ போன்ருக்கு எடு
ஆ போன்லல்லா எடுக்க முடியாதுல்ல குவாலிட்டி இடிக்கோ பத்தாதுக்கு சொல்லு பேக்ரௌண்டு மீ வேணு எடிட்டர் வேணு ஆளுங்க வேணு அவுங்க ஃப்ரீயா இருக்கணு லைட்டிங் வேணு கேம்ரா வேணு எடிட்டர்னானே எடிங்ல்லா நானே பண்ணுவே அத் பிரச்சன இல்ல எடிட்டிங் இப்பனா நா நா டைரக்டர்னா நான் டைரக்ஷனோ பண்ணுவே எடிட்டிங்கு ஓரளவு பண்ணுவ மியூசிக் மேலேயு எனக்கு இன்டரெஸ்ட் இருக்கற்னால அனிரூத் மாரி அப்டி ஒன்னு மைண்ட்ல போட்டேனா வந்துரு அழகா எதனா ஒரு டியூன ஆஹ் இல்லன்னா சாய் அப்யங்கர் மாரி எறக்கில்லா கருப்பு படத்துல எறக்கிவுட் லாம் எனக்கு சத்தியமா சின்ன வயசுல மியூசிக் மேல அதிகமா இன்ட்ரெஸ்ட்ருந்தது தெரியுமா எங்க வீட்ல என்ன உள்ள
ஆமா அப் இல்லின்னா அப்யே மியூசி ஏதாவது ஒரு மியூசிக் போட்டு இன்னேரேப்ப பெரிய ஆளா இருப்பதான அந்த அந்த நா சின்ன வயசுல எனக்கே டிராயிங் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தது அடிச் சி இது பண்ணில்லா அதுலயே நா ஏதாவது அந்த தனுஷ் சொல்ற மார்தா நீ சொல்லிட்டுருக்க
வியலோ சொல்லப்போனா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட பாத்தாலே என் கை துடிக்கு ஒரு மாரி பண்னுண்டா பண்ணனுண்டா பண்ணனுண்டா அப்டின்னு அ கிட்டார்ல்லாம் வாசிக்
அ
சத்தியமா கிட்டார்ல்லா வாசிக்க எனக்கு கிட்டார் வாசிக்க ரொம்ப புடிக்கு அதுக்குன்னு நா ஒரு பேஸ் கிட்டாரு வாங்கி வச்சிருக்க
சரி நா இப்ப நா ஒண்ணு கேப்ப நீ உண்மையதா சொல்னு
ஆஹ் சொல்லுங் சொல்லுங்க உம் இல்லே
நா பாத்தியா நா சொன்னன்ல
இல்ல ரியலா
நடிக்காத
சத்தியமா இல்லை இதுதா நம்ப மாட்டுகிறாங்க நா என்னா சொல்றது உண்மய சொன்னா நம்ப மாட்டுகிறாங்க
அத்தா என்னா பண்றது
உலகோ அப்டி கிது என்ன மாரி நல்ல பசங்கல்லா ரொம்ப கம்மியாதாகிறாங்க
கடவுளே
ஐ ஐ ரியலா ரியலா வந்து எனக்கு எதுமே செட்டாவாது நானு ட்ரை பண்ணின்தா கிற கெடைக்குள எதுவும் இதா உண்ம
உம் உனக்கு ஏதாவது கிரஷ்ஷு இல்ன்னா ஏதாவது லவ் பண்ணிருக்கியா
அதெல்லா நம்ம எப்டி சொல்றது பாக்குறவ்ங்கலா பண்ணுவோ அதெல்லா சொல்ன்னு இருக்க முடியுமா
அடப் பாவி
அதாவ்து சொல்ற அது ஒரு ஒரு கட்டத்துல இருக்கு அப்பறோ நம்மளுக்கே வெக்ஸ் ஆய்டு என்னடா இது வாழ்க்க அப்டின் சொல்ட்டு போய்டுவோ அது மாரி போயிரு எனக்கு இன்னொரு கத இருக்கு இது சொல்ட்டுமா வேணாமான் யோசி
சொல்லு
கதன்னா அது எப்டி இது ஒன் சைட் கததா டபுள் சைட்லா கெடையாது அது ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது வந்து எப்டின்னா ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கும் போது நா வந்து இந்த மாரி ஜாலி கேரக்ட்ரு தா ஃபுல்லா அதனாலயே ஃப்ரெண்ட்ஸெல்லா எனக்கு கூடயே சுத்துவானுங்க கூடயே இருப்பானுங்க பட் இன்னனா நா ஜாலி கேரக் ட்ரா இருந்தாலு இந்த அடித்தடி சண்டலா வந்தா எனக்கு சண்ட செய்ய தெரியாது ஒன்னு அவ திட்னா திட் என்ன என்னய அவ எதனா திட்னானா எனக்கு திட்ட தெரியு அவ அடி ச்சானா அடிவாங்க தெரியு அவள்தா அடிக்கலா முடியாது என்னால அடிக்கவு தெரியாது சொல்லப்போனா
செரி
ஹலோ
சொல்லு கேக்குது
ஆ அந்த மாரி இந்த டைம்ல நம்மளு ஒரு பாத்தோ அழகா ஓகேவா அப்போ வந்து என்ன ஆயிர்ச்சுனா ஆ இந்த கத வந்து செகண்ட் ஸ்டாண்டட்லருந்து ஸ்டார்ட் ஆய்ர்ச்சு சொல்ல போனா
இது கடவுளே
சத்தியமா
ஏ எ ஹஸ்பண்ட்டு சொன்னாங்க சிக்ஸ் த்லந்தோ ஃபிஃப்த்துல இருந்தோன்னு நா இதெல்லா பாரு பிஞ்சிலயே பழுத்து இவலா போய் இப்பய் அப்பயே பண்ணிருக்க அப்டின் கேட் இப்ப நீ பாரு சகண்டு அடங் கொக்க மக்கா
சொல்ற கதையே கேக்க மாட்டிங்குறீங்க நீங்க ஒழுங்கா
சேர் நீ சொல்லு சொல்லு கேக்குறே
ஸ்டார்டிங்ல எப்டி இருந்தனா ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல போனா நாங்க
செரி
நா வந்து கொஞ்ச ஹைட்டா இருப்பே அப்பவே சின்ன வயசுலே கொஞ்ச அதனால வந்து லாஸ்ட் பெஞ்ச் த்துல ஒக்கார வெப்பாங்க கேர்ள்ஸ் வந்து கம்மியா இருப்பாங்கல்ல ஸ்ட்ரென்த்து லாஸ்ட்டு பென்ச்சுல உக் பாய்ஸ வந்து இன்னொரு லாஸ்ட்டு பென்ச்ல உக்கார வைப்பா அந்த பென்ச்சில் தா நா ஒக்காந்ட்டு இருப்பே நான் வந்து பெருசா பேச மாட்டே எனக்கு எப்டி சொல்லலா கொஞ்சோ எம்பேரஸ்ட்டா ஒரு ஃபீல்டாவே கேர்ள்ஸ் கிட்ட பேசவே ஃபோன்லா பேசுவே நேர்ல கொஞ்ச பயமா இருக்கு எனக்கு எங்க வீட்ல யாரு இல்ல பேச இருந்துக்குவோ பெருசா நாங்க வந் து மூணு பேரு அண்ணந்தம்பிங்க தானே அதனால யாரு வந்தானாலே அப்றோ அவனே வந்தா பேசுனா ஃப்ரெண் ஃப்ரெண்ட் ஆனோ ஓகேவா ப்ரெண்ட் ஆயிட்டு சகெண்டு தேர்டு ஒன்னா படிச்சோ அப்பறமா ஃபோர்த்துல பிரிஞ்சிட்டோ பிரிஞ்சு வேரக் கிளாஸ்க்கு யாரு ஃபிஃப்த்து வேற கிளாஸ் போய்ட்டோ அப்பற வந்து நடுல அவளே பேச ஆரம்பிச்சாண்டி சிக்ஸ்த்துல அப் சொல்ல கூடாது
ஏ ஒம்பேறா சொல்ற
இல்ல இல்ல சொல்லக்கூடாது நா உங்கள அப்புறமா சொல்றே ஆ அ சிக்ஸ்த்து ஆமா சிக்ஸ்த்து தா நெனைக்கிறே ஆ சிக்ஸ்த்துல வந்து எ ப்ரெண்டு சொன்னா அந்தமரி இல்லடா அந்த பொண்ணு பேசறதே செரியில்ல இண்டக்ஷன்னு அப்டின்னா இல்லல்ல அப்பல்லா இல்ல நா என்ன நெனைச்சே ஃப்ரெண்டு தான ப்ரெண்டு தான அப்டின்னு நெனைச்சே இல்லல்ல நீ வேணா பாரு நீ ஒரு நாள்ல என்னா பண்ற லேட்டா வா லேட்டா இல்லன்னா நீ சீக்கிரோ வா சீக்கிரமா வந்து எங்கேயாவது போய் எங்கேயாவது போயி ஒளிஞ்சுக்கோ அவ உன்ன தேடுதால்லையானு பாரு அப்டின்னா செரி நானு அவ சொன்னத ஸ்டார்டிங்ல நம்பல நம்ம ப்ரெண்ட்ஸ்னா சும்மா இருப்பானுங்ளா எதுனா ஒண்ணு பண்றதுக்குனே இருப்பானுங்க பத்தாத குறைக்கு சேரி நா ஒளிஞ்சுக்கின்னே ஒரு நாலு வேணுனே போயி அவ சொன்ன மேரியே தேன்னா ஏ என்னடா இப்போ ஃப்ரெண்ட்டனா தேட மாட்டாளா அப்டின்னு சொல்லி நா வந்து தட்டி கழிச்சிட்டே அவன அதல்லா கெடையாதப்பா தம்பி ஃப்ரெண்டனா தேட தா செய்வாங்க அப்டின்ற மாரி உட்டே அப்புறமா வந்து ஒரு நாள் என்னாயிடுச்சு இவ இல்லல்ல நா வந்து நா ஒன்ன ப்ரூவ் பண்றே அப்டின் சொல்ட்டு நா வேணா உ பேர சொல் சொல்றே அந்த பொண்ணு இப்ப சோகமாருக்கு உன் பேர சொன்னோன்னே சிரிச்சுதுன்னா ஒத்துக்கோட அப்டின்னா சேரி நீ போய் சொல்றா நீ போய் சொல்றா நா பாத்துக்கிறேன்டா அப்டின்ட்டே சொன்னவொன்னே என்னாகு என்னாகு
என்னாவு
கெஸ் பண்ணு கெஸ்
தெரிலியே சொல்லு
சிர்ச்சிட்டா
ஓ சிரிச்சிட்டாங்க ஆஸ்
ம் எனக்கா எப்பிடி சொல்றது அது வந்து புது ஃபீலாந்தது ஒரு மாரி தலை சுத்தலாருந்த மாரி எனக்கு செரி நா கிளாஸ்ல வந்து செல்லு அ ஆ அடி வயித்துல ஆ அப்புறமா வந்து நா கிளாஸ்ல வந்து உட்காந்துக்கின்ன டீசண்டா நா வந்து பெருசா எக்ஸ்போஸ் பண்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இது கண்டுபிடிச்சட்டாங்கன்னா சும்மா விடுவாங்களா என் பேரு அவ பேரு கூறது இதேதா ஓடிட்டு அ ஆ ஹா அதெல்லா நா போட மாட்டே அவனுங்க பண்ணுவனுங்க எல்லாமே
செரி செரி
எல்லா பண்ணி முடிச்சுட்டு அப்பறமா வந்து லாஸ்டா செவன்த் செவன்த்ல வந்து எனக்கு தைரியோ ஏ ஃப்ரெண்டு தா சொன்னா இப்போ உட்டனா எப்பயு கெடைக்காது தம்பி போய் பேசுப்பா‌ ஆனுவல்‌டே அப்போ ஆன்வல் டே முந்திர வந்து பிராக்டிஸல்லா நடக்கு அந்த பிராக்டிஸ்ல வந்து ப்ப ஃப்ரீயாருக்கு போய் பேசு நீ போய் சொல்லு அப்டின்னா எனக்கு வந்து என்னன்னா அந்த ஸ்கூல்ல வந்து எங்க மாமா வேல செய்றாரு
ம்
அப்டி நா மாட்டிக்கின்னன்னா பிளாக் பிளாக் கார்டு குடுத்துருவாங்க எனக்கு எந்த ஸ்கூல்லயு சேர முடியாது அப்பறமா அதனால நா பயந்துட்டுருந்தே அப்புறோ வந்து எ ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணா எ கூட ஒருத்தவ ஒரு குண்ட இருப்பா குள்ளமா ஒரு குண்ட அவனு அத்தது எ ஃபிரெண்டு ஒருத்தவருப்பா அவங்க ரெண்டு பேரு என்ன என்னாப் பண்ணாங்க செரி செரி நியூஸ் சொல்ல மாட்டே போனா அப்டின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் தூரமா இருக்கு நா வந்து கிரவுண்ட்ல இருப்பே கிரவுண்ட் வாச ல்ல அதாவது தண்ணி புடிக்கிற எடொ ஒண்ணு இருக்கு அங்க நின்னுனு இருந்த ஸ்டேஜ் தூரமா இருகுது அப்புற வந்து அந்த பொண்ணு அந்த பொண்ணு கிட்ட போய்டிட்டு எ ஐ டி கார்ட எத்துனு போயிட்டு இந்த ஐ டி கார்டுக்கு சொந்தக்கார உன்ன இ இது பண்றா அப்டின்னு சொல்ட்டா என்னக்கா ஒரே பயோ நா திருப்பி ஓட்றே
அப்டியே உள்ள கொஞ்ச இதா இருந்தாலு அப்டியே பயோ
ஆ நா வந்து ரொம்ப பைப்புற ஆள் தா
ஆடடடடடடா ஆ
அப்புறமா வந்து ஓடிட்டே நானு ஓடிட்டதுக்கு அப்புறோ அந்த குண்ட பொறுமையா வரா வந்துட்டு சொல்றா இந்த மாரி ஆ என்னனா சொன்னா அடின்னு நா கேக்குறே ஆர்வத்துல ஆர்வத் கால்ல இருந்து ஐயயோ அப்டின்ற மாரி அப்புறோ வந்து அவ சொல்றா இந்த மாரி இன்னாடானா ஆ ஹா இந்த ஐ டிங் கார்ட்டுக்கு சொந்தக்கார யாரு அவன வந்து சொல்ல சொல்லு நா சொல்றே அப்டின்ட்டா அவளதா பிளாஸ்ட் ஆயிட்டே நா பறக்கறே இப்போ இப்ப வந்து நம்மளுக்கு ரூட் ரூட் வந்து நமளுக்கு கிளியர் ஆயிடுச்சா
செரி எத்தனாவது படிக்கும் போது என்னச் ஸ்டாண்டட் செவன்துலயே பிளாஸ்ட் ஆயிட்டு வானத்துல ம் ஆ
இந்த மாரி அப்புறமா வந்து அப்பதா வந்து சோகமான சம்பவ ஒன்னு நடந்துது நம்மளுக்கு அடுத்த நாள் நனா வந்தா நா சொல்லிட்லா அப்டின்னுலா வெயிட் பண்தா துல ஞாபோ வருது இல்ல இல்ல அவளு வர்ல
அ
ரி அதுக்கு அடுத்த நாளாவது நம்ம போலானா எனக்கு ஜொர வந்துச்சு நானு ஒரு வார போல அப்புறமா வந்து ஸ்கூலுக்கு போனோ கடைசியா பாத்தே பாத்து இன்னிக்காவது சொல்லுலா சொல்லுலா நெனைக்கிறே
புரியில
அப்பா வன்ட்டாரு திடீர்னு
சூப்பர்
அவங்க அப்பா வந்தோனே எனக்கு பயம் ஆயிச்சு சும்மாவே பயப்படுவே அப்படியே திரும்பி பாத்து அங்கிள் ஹாய் அங்கிள் அப்டின்னு சொல்ட்டு ஓட்டே
ம்
அவள்தா அப்புறமா வந்து அடுத்த நாள் வந்து இ இது உண்மைய நடந்தது
சேரி
அப்புறமா வந்து அடுத்த நாள் வந்து ஸ்கூல் லீவ் விட்டாங்க
சரி உங்ககிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷொ அடுத்த கால்ல பாக்கலாங்க
கண்டிப்பாங்க
ஆ சேரிங்க